ஆ வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கே இனிய நாளாகட்டும் இன்றைய நாள் ஆ உ உங்களோட பேசறதுக்கு ரொம்ப சந்தோஷ ஆ இன்னைக்கு எத பத்தி நம்ம பேசலா இத மு முதல் தர உங்கட்ட பேச றே நெனைக்கிறே எத பத்தி பேசலா இன்னைக்கு
ஆ உங்க விருப்பம் தான் தோழி நீங்க எது சொன்னாலு நம்ம அத பத்தி பேசலாங் தோழி
அ பொதுவா வந் வந்து நம்ம பெண்களா இருக்கிறதுனால குடும்பத்த பத்தி குடும்ப உறவு பத்தி பிள்ளைகள பத்தி தா முதல்ல நம்மளுடைய நோக்கமா இருக்கு
ஆமாங்க
போகும்போது நீங்க குடும்பத்துல அ என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு விருப்பமா இருக்கு உங்களுக்கு இப்ப என்ன சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எப்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க உங்க கருத்து என்ன
அ என்னோட கருத்தை படி பாத்தீங்கன்னா குடும்பம்னா அ இ ஹஸ்பண்ட்ஹ் புருஷம் பொண்ணாட்டி இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அ ம் யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்து போனாதா அந்த குடும்பம் குடும்பமாவே இருக்குங்க ரெண்டு பேரு எதிர்முனைக்கு இப்டியு அப்டியு நிண்ணாங்கனா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆ தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ அது ரெண்டு பேருமே வி ரெண்டு பேருமே வந்து சண்ட போட்டுட்ருந்தோனா அ ம் கண்டிப்பா நம்ளால அந்த கோ அந்த இத கொண்டு போக முடியவே முடியாதுங்க யாராவது ஒரு தரு விட்டு குடுத்து போற எடத்துலருக்குனுங்க ரெண்டு பேரு ஒரே டைம்ல கோவத்துல இருந்தாங்க அப்டினா அந்த டைம்ல வந்து ஆ அப்போ யாராவது அவரு விட்டு போக மாட்டாரு இந்த சு இந்த சுச்சு இந்த இதுக்கு நாம்பதா விட்டு குடுத்து போனுன் சொல்லி போயிட்டம்னா குடும்பத்துல சண்ட சச் சரவு அந்த மாரி எதுமே இருக்காதுங்க அப்றோ இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷ்ய என்னனாங்க கொழந்த வளக்கறதுங்க அந்த கொழந்த வளக்கறது பாத்தீங்னா ரெண்டு ஒரு கொழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரு ஓ நல்லதுதா சொல்லிக் குடுப்போ ஒரு ஒரு சில டைம்ல கொழந்தைக்கு புரியாம ஏதாவது தப்பு பண்ணிருச்சுனா அம்மா வந்து இது நல்லது இது பா இப்டிதா பண்ணணு இப்டி பண்ணக்கூடாது நம்ப சொல்றோனா அப்பாவு அதுக்கு ஆமாங்கன் மு முன் வணங்கணு அத விட்டுட்டு இல்ல அவ அவுங்க என்ன பேஸ்னா என்னம்மா நீ கண்டுக்காத ஊ பாட்டுக்கிரு அப்டின் சொல்றதுல வந்து நல்ல கொழ ந்தை வளர்ப்பு முறையா இருக்காதுன்னு என்னோட கருத்துங்க ஏனா ஆ அப்பாவு அதே சொல்றாங்க அம்மாவு அதே சொல்றாங்க அப்ப இது தப் புதா அப்டின் அந்த கொழந்த உணரு இல்ல அம்மா சொல்றது தப்பு நீ நீ பண்றதா கரெட்டுன் அப்பா வந்து என்க்ரேஜ் எதாவது அவுங் ஊக்கப் படுத்துனாங்க அப்டினா கண்டிப்பா அந்த கொழந்த வந்து தப்பான முறைல தா வளரு அது வந்து ஒரு நல்ல முறையா வளர்க்க முடியு அப்டின்னு நம்பளால கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க அத வந்து நா ப்ச் அ எப்டி சொல்றனா நா அனுபவத்துல இதெல்லா பாத்துருக்கேங்க இந்த மாரிலா பசங்க வளறது இந்த குடும்ப குடும்பம்னாவே அ புரு ச பொண்டாட்டிக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு இது இருக்கணு அந்த ஒப்புதல் இல்லாம இருந்தது அப்டினா அதாவது ஆ அவுங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஆ மாற்றம் அது பரிமாற்றம் இல்லாம இருந்துச்சி அப்டினா அப்போ அந்த டைம்ல அ அந்த குடும்பம் குடும்பமாவே இருக்காதுங்க ஆ ம் நல்ல குடும்பமா இருக்கணு அப்டினா ஒருத்தர் ஒருத்தரு புரிஞ்சிட்டு இவுங்லா அவுங்க ம இவுங்க சொல்ற கருத்துக்கள அவுங்க மதிச்ட்டு அவுங்க சொல்ற கருத்துக்கள இவுங்க மதிச்ட்டு அப்டி இருந்தா மட்டுதா அது குடும்பம் குடும்பமா இருக்கு
ஆ இது இதுதா ரூலு ஒரு நல்ல குடும்பமா இருக்கணுனா நீங்க சொல்றது தா கரெக்ட்டு அதுதா விதின் கூட சொல்லலா விதிமுறைகள்னு சொல்லி சொல்லலா ஆனா ஆனா தற்காலத்துல அப்டி இல்ல அநேக குடும்பங்கள்ல இப்டிதா இருக்கணுன் நம்ம எதிர்பாக்கறோ ஆனா அநேக குடும்பங்கள்ல இந்த காரியத்தில வந்து எவ்வளவுக் எவ்ளோ பின்தங்கி இருக்காங்கன்னாக்க அத வந்து நம்ம அதுக்கு வந்து அ அள அளவை இல்லன் தா சொல்லுவே ஏனா ப்ப இப்பப் காலத்து பிள்ளைங்கள்லா வந்து ஒ ஒ பெற்றோர மதிக்கிறது கெடையாது ஏனாக்கா அவுங்க அதிகமா படிச்சிறாங்க அதிகமா சம்பாரிக்கிறாங்க தாய் தகப்பன வுட அதனால என்ன பண்றாங்க அத எது வரைக்கு போகுதுன்னா ஏதோ கல்யாண பண்ணிக்கணு பண்ணிக்கலா ஆனா அந்த இப்ப நம்மளுடைய அப்பா அம்மாக்குள்ள இருந்த ஒ ரு உறவு ஒரு ஐக்கியோ ஒரு விட்டு குடுத்தல் அதெல்லா வந்து இப்ப உள்ள சந்ததியில கெடையவே கெடையாது நீயே நீ ஒத்துக்கிட்டா சரி இல்லனா பிரிஞ்சிருவோ அவ்ளோதா இல்ல
அப்டி இருக்காங்க இதுக்கெல்லா காரணோ என்னன் பாத்தீங்கனா ப்ச் இதுக்கு நீங்க காரணோ என்னன் பாத்தீங்னா ஆ ம் அப்பெல்லா வந்து கஷ்டோ நஷ்டங்ளு கொழந்தைங்களுக் குப்பு தெரிஞ்சு ஆ சொல்லி் குடுத்து வெளக்குவாங்க அந்த கொலந்திங்ளுக்கு கஷ்டோன் என்னன் தெரிஞ்சாதா அடுத்து அந்த கொலந்தைங்க எப்டி வளரு ஆ ஆ அப்ப அவுங்ளுக்கு கஷ்டந் தெரியுமோது தா இந்த கொல்ந்த ஒ இப்புடி வாலக்கூடாது இப் இப்டிதா இருக்குணு இதுதா நடைமுற இதுதா வால்க்க அப்டின் புரிஞ்சிக்ற கொலந்தைங்ளா இர்ந்தா மட்டுந்தா நம்ளால அத வந்து பண்ண முடியு இப்ப இர்க்க பசங்கலா நா கஷ்ட இப்ப இருக்க வ அப்பாம்மால்லா நாந்தா கஷ்டப்பட்ட ஏ கொழந்தைங் கஷ்டப்படக் கூடாது அத்னால நா எல்லாமே ஏ கொலந்தைக் செஞ்சி தருவே அந்த மாரி சொல்லி குடுக்குறதுல்லா து ரொம்ப தப்பான ஒரு விஷியோங்க அது வளர்ப்பு முறயே கடயாது வளர்ப் நல்ல வளர்ப்பு முற அப்டின்னாவே ஆ கஷ்ட நஷ்ட த சொல்லி கொழந்தைங்ளுக்கு எதுக்கு அடம் புடிக்னு எதுக்கு அடம் புடிக் கூடாதுன்ஸ் சொல்லி அதுல நம்ப முன் வர்றதுதா நம்ப பாக்குனுமே தவர ஆ எ இது கஷ்டந் தெரியாம வளத்ரா ஏம் புள்ள நல்லா வளரு பிற்காலத்துக்கு நல்லாருப்பா அப்டின் நெனக் க்துலா ரொம் ரொம்ப தவறுங்க
ஆமா பிள்ளைங்கள கண்டுச்சு வளக்கணு ஆனா கண்டுச்சு வளத்தாக்க அடுத் துனாலே என்ன பண்ணிற்றாங்க இப்போ படின் சொன்னாவே கோ வந்துருது அது எடுக்காத அத செய்யாத அவங்கள பாக் க்காத அவுங்ள பேசாத ஒடனே தாய் தகப்பன் மாரி ஒதுரி எதுரி மாரி ஆயிற்றாங்க புள்ளைங்களுக்கு அதனால என்னாகுதுனா அன்பு இல்ல ஒரு மரியாத் இல்ல சொல் பேச்சு கேக்கதுல்ல அதனால என்ன ஆயிட்றதென்னா அவங்கதா வந்து ஒரு வ க ரவ்டியா போ ஒரு ந நக்சலைட்டாக்வோ ஒரு கொலயாளியாவோ அல்லது ஒரு என்ன சொல்றத் ஒரு ஆ இப்ப எல்லா தாதாக்கள் சொல்றாங்ல அந்த மாரி வளந்துற்றாங்க இப்போ அப்புடி சமுதாயி இப்புடியே போச்சுன்னா இதுக்கு என்னதா முடிவு ஏங்யோ தொடங்கி எங்யோ போற மார்ருக்கு இதுக்கு என்னதா கண்ட்ரோல் யார்தா என்னதா பண்ணம் முடியு அப்டின்னா நீங்க சொல்ற மாதுரி நா கஷ்ட்டப்பட்டு வளந்த நீ அந்த கஷ்ஷத்த படக்கூடாதுன் சொல்லாம நீயு கஷ்ட்டப்படு அப்பதா உனக்கு தெரியு நீ கஷ்ட்டப்படு நீயே போய் பாரு நீயேப் போய் செய்யி நீயே போய் சம்பாரி நீயே ஒழ குடும்பத்த நடத்துனு உடனு நம்ம பின்னாடியே இருந்து இருந்து இப்ப எல்லா அந்த அன்புக்கெல்லா முந்தியெல்லா அன்பொன்றே ப்ரதான அன்புக்கு எல்லாமே உண்டு சக்தின் சொல்லுவாங் ஆனா இப்ப அப்புடி இல்ல கண்டிப்புக்கு தா எல்லா சக்தியு அவுளோதா ஏனா இப்ப உள்ள ஜென்ரேஷ் சனுக்கு நம்ம எப்புடி நடக்கணுனா அது அப்புடியே மாத்தி டாக்சிவர்சி மாத்திதா சொல்லணு நா கஷ்ட்டப்பட்டே அதனால நா இன்னக்கி நல்லாருக்கே நீயு கஷ்ட்டப்படு அப்பதா உன்னுடை வாழ்க்கெனொடிய இன்ப துன்பங்கள் ஒனக்கு லாப நஷ்ட எல்லா தெரியூன் சொல்லி அந்த மாதுரி வளத்தா வேணுன்னா ரவ்டிசமோ அல்லத ஒரு அ வ வயங்கரவாதியோகவோ சமுதாயத்துல வரக்கூடிய ஆ இளய சமுதாயத்தினுட எண்ணிக்கை கண்டிப்பா கொறக்கப்படு அப்டி இல்லாட்டினாக்க எத் திர்மறையான விளைவுகள் தா சந்ததில வந்து நம்ம அ பாக்கக்கூடிய ஒரு நலமேல இருப்போ அதனால என்ன பண்ணணுனா எல்லா தாய் தகப்பனு என்ன கேட்டாக்க இப்ப எவ் எவளவோ மீடியாக்கள் வருது எவ்ளவோ சீரியல் வருத் எவ்ளவோ படங்கள் வருது அத பாத்து கெட்டு போறவ்ங்க இருக்குறாங்க என்ன கேட்டாக்க எல்லா டேரெக் ட்ரி முந்தியல்லா நா நனைப்ப நா ஒரு டீ ச்ச ரிட்டை டீச்சரு புள்ளைங்க ஞாபகத்துக்குள்ள வர ம வக்க மட்டன்றாங்க படிக்க மாட்டன்றாங்க சினிம் ரா பாட்டே பட்டே பாட்றாங்கப்ப நா நனப்பே இளைராஜா போய் பாக்கணு எம் எஸ் விஸ்வராஜன போய் பாக்கணு இந்த பாடத்தெல்லா ஒரு பாட் டா எலுதி குடுங்க சின்மாவில் அப்ப புள்ளைங்க படிப்பாங்க அப்டினா நா நெனச் சதுண்டு அப்புலா சொல்லுவ கிளாஸுல அந்த மாரி இருக்கறப்போ இப்ப என்ன பண்ணணுன்னா இந்த டைரக்ட் டர்லா என்ன பண்ணணு தாய் தகப்பன் மாரி எப்பிடி பிள்ளைங்கள வளக்கணுன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அது எத்தன டைரக்டரா இருக்கணு அந்த காரியத்த குறிச்சு பல கோணங்களல வந்து அவங்க படோ எடுத்து காட்டனாக்க என்னா ப்ப எல்லா லைஃபெல்லா ஃபுல்லா படோ சீரியல்லு அ ட் விட்டரு க்க ரீல்ஸு அ யூடியூப்
யூடியூப்பு ஆமாங்க இப்பல்லா அந்த அந்த மாரி போயிடுச்சு காலோ அந்த காலோ வேற இந்த காலோ வேற
எல்லா ரெண்டு பொண்ணாட்டி கதையு கொல பண்ற கதையு திருடுற கதையு அ க க லவ் பண்றக்கத இத மாரியே போய் உணர்ச்சிகள தூண்டி உட்டு புள்ளைங்கள தகாத முறையில படோ இப்ப சமுதாயத்த நடத்துறத காட்டிலு யாரெல்லா இந்த மாரி பண்றாங்களோ அவங்களுக்கு மொதல்ல ஒரு கவுன்சிலிங் குடுத்து இந்த மாரி பண்ணுங்க சமுதாயோ இப்பிடி கெட்டு போய் கெடக்கு இத ஒன்றுபட பண்ணணுன்னா எல்லா உங்க கையில தா இருக்கு ன் சொல்லி நம்ம ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணி ஒரு மாற்றத்த சமுதாயத்துல கொண்டு வரலாமே ஒழிய வேற ஒண்ணு பண்ண முடியாது
அது உண்ம தாங்க ஆனா இப்போ இப்ப அ அதுவு நடக்குமா அப்டின்றதே டா நமக்கு கொஞ்சோ கேள்விக்குரியாதானங்க இருக் கு ஏன்னா பசங்களோட மன நெலம எப்பிடி ம் இப்போ பொட்ட புள்ளைங்கள வெளியே அனுப்புணுனாலே ரொம்ப கஷ்டமாருக்கு அ பயந்துக்க வேண்டிய அ சூழ்நெல இருக்கு நம்ம அப்ப இருந்தோ நம்பளு பயத்தல தா இ இருந்தோ இருந்தாலு அப்ப ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு அ நம்ப இப்பல்லா பெ பெண் சுதந்திரன்ற பேர்ல கெழந்தைங்க அவுங்க அவுங்க இஷ்டத்துக்கு அவுங்க பண்றதுதா கரெக்ட்ன்னு பண்ணிட்டு போயிட்றாங்க அதோட கஸ்டோ நஸ்டோலா எப்டின்னா சொன்னா புரிய மாட்டேங்கிது அனுபவிச்சுதா நா தெரிஞ்சுக்குவேன்ன அப்டின்ற மாரிதா இருக்காங்களே தவற நாம்ப தா அனுபவப்பட்டுட்டோ நம்ப கொழந்தைங்க படக்கூடாதுன்னு நம்ம முன்னெச்சரிக்கை பண்ணா கூடோ அத தப்புன்னு சொல்ற எடத்துல தா ங்க இருக்காங்க
ஆமா
ங்க வழி நடத்தணு அப்டின்னா சின்னதுலருந்தே நம்போ மரியாத குடுக்கணு அ இப்படிதா அவ இருக்கணு இதுதா கட்டுப்பாடு இந் இப்பிடிதா இருக்குணுன்னு சொல்லி வளக்குணுங்க கல்விதா மொதல் ஆதாயோ அப்டின்றதையு நம்ம சொல்லி வளக்கணுங்க ஏன்னா கல்வி
பேசனு ரொம்ப சந்தோஷமாருந்தது மீண்டும் மொறை சந்திச்சு நம்ம அதப்பத்தி குறிச்சு பேசலாங் சரிங்களா நன்றி தோழி வணக்கம்